ஹலோ கேக்குதா
கேக்குதுறா அவனுக்கு கேக்குதா
ஆ கேகுது கேகுது சாப்ட்டியா
ஏ இல்லடா நீ
நா இல்ல வீட்டுக்கு போய்தா சாப்டனு
கூலப்படிக்கிற
ஆ
சூல்படிகிறயா
சூலுலில்ல வேலைக்கு போயினுக்கற
வேலைக்கு போய்னுக்குறியா
ஆ வேலைக்கு போறே நீங்க நீங்க ஸ்கூல்லா
இல்ல இல்ல காலேஜ்
காலேஜா
ஆ
உ நா வேலைக்கு போறே
சாப்ட்டியா
உ இல்ல வேலை வேலை செஞ்சு நிக்கிறே வேலை செஞ்சு ஃப்ரீயா இருக்கும போதுதா சாப்பிட முடியு நீ வேற ஃபுல் டைட்டா இரு கால ஐடில ஒர்க் பண்ணுறேண்ணா
ஆ
அதுனால டைட்டா இருக்குது வேலை இன்னைக்கு நீ மட்டும் மிச்ச நால ஃப்ரீய தா இருக்கு கரெக்டா சாப்டுறோ
உ
இன்னிக்கு வேல அதிகன்றதால சாப்ட முடியல
என்ன கோஸ் எடுதுக்குன காலேஜ்ல
காலேஜ்ல நான் பிஎஸ்சி கம்ளன்ஸ் பச்சேன் நீங்க
நானு அதேதாயேத்தே
ஆ இப்ப நா காலேஜ்ல இருக்கீங்களா
ஆமா ஆமா காலேஜ்ல இருக்
அ காலேஜ்ல இருந்து பேசுறீங்களா
ஆமா ஆமா
சேர யாரு இல்லையா சேரு மேமலா
ஆ இல்ல
அவளோட அவன் உன் காலேஜ்ல போனா
ஆ அலவுடு தா
உ திரீஃபயர் விளையாடுவீங்களா
ஆ விளாடுவே விளாடுவே
பொறுமசாலிங்களா
இல்ல இல்ல டைம்வந்தா சொல்றேன்
டைம் பிஸியா இருக்கீங்களா, இப்போ?
ஆமா நம்பு
ம் படிப்பீங்களா நல்லா?
இல்ல, இல்ல அந்த அளவுக்கெல்லா ஓர்த் இல்ல.
நா எவ்ளோ மார்க் டென்த்ல?
முன்னூறு தா.
முன்னூறா, லெவல்த்ல?
லெவல் தல்லியா, லெவல்த்ல ஆ லெவல்த்ல முன்னூத்தம்பது.
அ
முன்னூத்திஅம்பது.
டுவெல்த்ல
அதே முன்னூறு தா.
ஆ அப்போ மீடியமா படிப்பீங்க.
ஆமா.
ம். நானா, அப்டில்ல நா வந்து டென்துல நானூருக்கு ஃபோர் ஃபீஃப் டீ அபோ எடுத்தே
ஆ ஹா
ஆ ஐநூறுக்கு ஐநூறுக்கு ஃபோர் ஃபிஃப்டி அபோ எடுத்தே.
ஆ.
பிளஸ் ஒன்ல அதே மாரி ஃபைவ் ஃபீல் ஆ, ஃபைவ் ஹண்டரடா? சிக்ஸ் ஹண்ட்ரடா? சிக்சாட் சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரடுக் சிக்ஸ் ஹண்ட்ரட் தா. ஆ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்.
ஆ
தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு தௌசண்ட் ஆ, ஹண்ட்ரட் அண்ட் நையன்டி நையன் எடுத்தே.
ப்பா ம் ஆ ஆ ஆ
ஒரும் ஒரு மார்க்கு எப்டி போச்சுனா அது வந்து ஒரு பேரகிராஃப்ல ஒரு புள்ளி ஸ்டாப் வக்கல.
ஆ ஐய்யோ யோ
அதனால, இங்கிலீஷ்ல கொறச்டாங்க அந்த ஒரு மார்க்.
ஆ
ம் இல்லனா சென்டெம் மாஸ்டர் பிளஸ் டூல சென்டெமு. பிளஸ் டூல நாப் பரையா படிக்கு போது ஆறுநூறுக்கு ஆறுநூறு மாத்திட்டாங்க.
ஆ ஹ
அதுல ஆறுநூறுக்கு ஆறுநூறு எடுத்திட்டே.
ம்
நா தா டாப்பரு. எங் எங்க ஸ்கூல்ல நா தா டாப்பர்.
சாப்ட்டியா?
ம். எத்தன வாட்டி கேட்பீங்க, சாப்ட்டியா சாப்ட்டியான்னு வேற எதும் பேசத் தெரியாதா?
அப்பறோ இன்னா வேல பாக்குற
அதா சொன்னனே ஐ டி ஐ டி கம்பெனில ஒர்க் பண்றே ஆ ஆ கோடிங் சி பிளஸ் பிளஸ் ஜாவா பைத்தான் எல்லாமே தெரி
செரி எதா எதா ஒன்னு சொல்லுங்க பாக்கலா
என்ன சொல்லணு எதனா ஒரு கோடிங்கா
லூக் கோடிங்க சொல்லுங்க லூப் கோடு சொல்லுங்க ஆ
ஆ பிரிண்ட்
ஆ
ஆ டபுள் கொட்டேஷன் ஸ்ட்ரிங் டபுள் கொட்டேஷன் கோலன் ஆ அப்பறோ அப்பறோ அவள்தா அது போட்ட அது என்டர் குத்தாவே அவுட்புட் வந்துரு
வந்துருமா
ஆ
செரி செரி
நீங்க என்னா வேலைக் போலானு படிக்கிறீங்க
நா இன்னு வேலைகளா போல
அலோ
ம்
நீங்க என்னா வேலைக் போலான் படிகிறீங்க
நா வேலைக்கல்லா போமாட்டே
வேலைக்கே போமாட்டீங்ளா
நா போமாட்டே
ஏ அப்ப எப்டி காசு வரு அப்ப எப்டி உங்க குடும்பத்த ரன் பண்ணுவீங்க உங்க ஃபேமிலிய
காசு வேற எதா வேலைக் போய் சம்பாறிச்
வேற அது என்னா வேலைக் வேலைக்கே போமாட்டேன்ட்டு வேற என்னா வேலைக்கி
அதுலா அப்டிதா
சேரி
எவ்ளோ எவ்ளோ இன்கம் இருந்தா உங்களுக்கு ஓகேன் நெனைக்கிறிங்
ஆ பத்துருபா இருந்தா போது
ஓ அவ்வளோ போதுமா
போதும்போ
அதுனா உங்ளுக்கு மட்டுதா பத்தும்பொல்து அப்ப ஃபேமிலிய எப்டி ரன் பண்ணுவீங்க
பா பத்துருபானா வெறு பத்துருபா இல்லப்பா பத்தாய்ருபாபா
அத்தா பத்தாய்ருபாதா சொல்றே பாத்தாய்ருபா வெச்சு உங்க ஃபேமிலிய ரன் பண்றுவீங்ளா
ஆ பண்டுவ பண்
எவ்ளோ செலவு இருக்கு மாசோ ரீசார்ஜு கரெண்ட்டு பில்லு டி வி டி வி ரீசார்ஜு சாப்பாடு சாப்பாடு அப்பறோ இங்க கொய்ந்த நம்ம கொய்ந்தகளுக்கு நம்ம கொய்ந்தகளுக்கு டியூஷன் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸு
அதெல்லா கம்மிதாங்க எங்க அதல்லா கம்மிதாங்க ஆமா ஆமா
நா வேண் ஃபான்சர் பண்டா
இல்ல இல்ல வேணா
ம் எ ஆ இன்ஸ்டால ஓஹோ செலப்ரிட்டியா நீங்க
ஆஹா இல்ல இல்ல
செலப்ரிட்டி இல்லையா எவ்ளோ ஃபாலோவர்ஸ் வெச்சுக்றீங்
டூ பாயிண்ட் பைவ் மில்லியன்
ஓ அப்பனா செலிபிரட்டி தா
அப்டியா
ஆமா புளூ டிக் புளூ டிக் இருக்கா உங்களுக்கு
ஆ ப்ளூ டீக் இருக்கு கோல்டன் பேஜ் இருக்குது
ஓ இன்ஸ்டால கூட கோல்டன் பேஜ்லா இருக்கா
ஆ இருக்கு இருக்கு நேர்ல தர மாட்டாங்க ப்ரொஃபைல்ல ரவுண்டா கொடுப்பாங்கோ கோல்டு கலர்ல
ஓஹோ அப்பற நா வந்து யூடியூபர் நானு கேம்ல ரீ பேஜ் வச்சினுக்கிற கேம்ல ஆ அதுலயு எனக்கு காசு வரு யூடியூப்ல இருந்து வரு ஐ டி லும் ஒர்க் பண்ற
அடிஸ்காரா நீங்க
ஆ அரிஸ் காரு இல்ல பி எஸ் பி எஸ் கேமிங் தெரியுமா
ஆமா ஓ அவுங்கதானா நீங்க
நா தா பி எஸ் கேமிங் டாக்டர் தா டாக்டர் தா படிச் சினுருந்த அது வந்து கொஞ்ச கொஞ்ச டஃப்பா இருக்கறதாலா சேரி ஐ டி கே போயிடலா ஐ டி யு கெடச்சது வேல
ஆ
ஐ ஐ டி போயிடாலாம்னு சொல்லிட்டு ஐ டி க்கே போயிட்ட ஆ மந்த்துக்கு டூ லேக்ஸ் சேலரி வாங்குற அது போது
ஆ
நீங்க நீங்க இப்பதா காலேஜே படிச்சுனுக்கிறீங்களா
ஆமா ஆமா நீங்க வேல
ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா
பைநஞ்சு
பைனல் இயரா
ம்
ஆ எப்டி செகெ செகெண்ட் டிகிரி படிப்பீங்களா
ஃபோர் இயர் இருக்குல்ல
செகெண்ட் டிகிரி படிப்பீங்களானு கேட்ட
ஆ இல்ல ஒரு டிகிரி போதும்
ஒண்ணு போதமா எய ரெண்டாவது படிக்கலாம்ல என்ஜா என்ஜாய் பண்ணலாம்ல காலேஜ் லைஃப்ப
வேணா வேணா நா வெளியவே என்ஜாய் பண்ணிக்கிற
நாலா படிக்கும்போது காலேஜ்லா செம ஜாலியா இருக்கும் டெய்லியும் போவோ படிப்போ ஒரே ஒரு அரியர் கூட இல்லாம கிளியர் பண்ண செகெண்ட் டிகிரியு போட்ட செகெண்ட் டிகிரியு ஒரே
சொன்னிக சொல்லுங்
நா எப்ப சொன்ன
சொன்னீங்களே மேக்ஸ்ல ரெண்டு அரியர் வச்சே
இல்ல இல்ல நா எல்லாத்தையு ஆல் கிளியர் படிக்கிற பைய ப்ரோ நானு
ஓ அப்டியா
ம் அ
ப்ரோ மூஸா தெரியுமா ப்ரோ மூஸா
மூஸா ஆமாம் ப்ரோ என் கிளாஸ்ல என் கூட தா ப்ரோ படிச்சா அவன்
என் கூட படிச்சுனுக்கிறா இப்போ
உங்க கூடயு முஸா படிக்கிறானா
ஆமா ஆமா
ஆஹம என் கூட ஒரு மூஸானு ஒருத்த படிப்பா ப்ரோ ஒரே ஒரு சப் இதர விட பாஸ் ஆக மாட்ட ப்ரோ அவ எல்லா சப்ஜெட்லேயு அரியர் வப்பா
அப்டியா
ஆ அப்புற என்ன ப்ரோ சாப்பாடு எதனா வேணுனா சாப்ட்டியா ப்ரோ நீ
அப்பறோ
ஹலோ ஹலோ கேக்குதா இல்லையா ப்ரோ
சாப்டியா கேக்குது கேக்குது
எத்தன வாட்டி எத்தன வாட்டி ப்ரோ கேப்ப சாப்ட்டியானு
ஹலோ ஹலோ
கேக்குது
ஆ எத்தன மணிக் காலேஜு விடுவாங்க பிக்கப் பண்ணிக்கிற வந்து ஆ கேக்குது எத்தன மணிக்கு காலேஜ் விடுவாங்க உனக்கு
மூன்டற
ஆ நா வந்து பிக்கப் பண்ணிக்கிற லாம்பகண்ல வரே
சேர் சேர்
லாம்பகன்ல வந்து பிக்கப் பண்ணிகின்னு போலா தாஜ்மஹாலா சுத்தி காட்டுறே
ஆ செரிடா வச்சுர்ட்டா
செரிடா வச்சுட்டா ஆ
ம்